வணக்கம் தோழ்ரே இருக்கீரீர்களா
ஆஹ் வணக்கம் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்
நன்றாக இருக்கிறேங்க தோழி
ஆஹ் வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்றாங் ஆஹ் சமையல் முடித்து விட்டேன் நீங்கள்
நானும் முடித்து விட்டேன் தோழி வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் தோழி
ஆஹ்ஹ சரி
அ தோழியொ ஆஹ் உங்கள்ட ஒன்று கேட்கணும் எந்த அ ஹ் பிரியாணி அதிகத்தில் பண்றதுன்ன கொஞ்ச விரிவாக்கம் சொல்ல முட் டியுமா பிரியாணி செய்வது எப்டினு விரிவாக்கம் சொல்ல
ஓ சேரி செரி சொல்கிறேன் பிரியாணிக்கு முதலில் அரிசி ஊற வைக்க வேண்டும் அது பாஸ்மதி அரிசாக இருந்தாலுஸ் சரி சம்பாரிசா அ அரிசியாக இருந்தாலு சரி அதை எவ்வளவு வேண்டுமோ இப்ப ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டா ஒரு டம்ளர் அரிசி ஊற வைக்க வேண்டும்
சரிங்க தோழி
ஆஹ் அ அத அதற்கு முன் சிக்கன் கோழிக்கறியை வாங்கி கழுவி வைத்து விட வேண்டும் நறுக்கிவிட்டு
செரிங்க தோழி
அஹ் ஒரு பாத்திரம் எடுத்து அதுல நெய் அப்பறம் எண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் அ் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை அப்பறம் அந்த பொருட்கள்லா இருக்குமல்லவா கிராம்பு பட்டை ஏலக்காய் ஆமா சோம்பு இவற்றை எல்லாம் சேர்த்து விட்டு அது நல்லா பொரியும் வரை அஹ் பொரியும் பொறித்த பின் வெங்காயம் போட்டு நன்றாக வதக்கவும் நன்றாக பொன்னிறமாக வதக் கியப்பின் அதர் பின் தக்காளி சேர்த் வத ஆ தக்காளி இல்லை இஞ்சி பூண்டு விழுது இருக் அல்லவா
ஆஹ் ஆமா
செர் ஒரு மூன்று பச்ச மொளகாய் ஆஹ் இந்த வாசனை பச்சை இஞ்சி பூண்டு விழுது வாச வந்து பச்சை வாசனை போகும் வரை போகம் வரை நல்லா நன்றாக வதக்கவும் அதன் பிறகு தக்காளியை சே வும் தக்காளியை சேர்த்து விட்டு வதக்கவும்
தோழி தக்காளியை அப்படியே நீங்க போடணுமா இல்ல நம்ம மசிச்சுக்கிட்டு போடணுமா
தக்காளிய நறுக்கிட்டே போக போடலாம் ஒரு சிலர் தக்காளி அரைத்து போடுவார் கல் நாங்கள் தக்காளியை நறுக்கி விட்டு போட போட்டு போட்டு விடுவோம் அது ந நன்றாக வதக்கிய பின் இந் அ கொத்தமல்லி புதினா நறுக்கி விட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர் டன்
போடவேண்டு செரிங்க தயிர் போடுவீங்ளா தோழி
ஆ ஆமா தயிர் அந்த மசாலா சேர்க்க வேண்டும் அ அ வீட்டில் உள்ள மிளகாய் மசாலா சேர்த்து விட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து விட் இங்கு பிரியாணி மசாலா இருந்தால் சேர்க்கலாம் இல்லை என்றால் கரம் மசாலா சேர்க்கவும் இரண்டு ஸ்பூன் சேர்த்து நன் வதக்கி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்குவோம் சிக்கன் அதன் பின் சிக்கனை போட்டு நன் ன்றாக ஒரு ஐந்து நிமிட் டம் வதக்கவும் வதக்கியப்பின் தயிர் கொஞ்சம் சேர்க்கலாம் சேர்த்து ஒரு டம்ளர் உம்
வ்வ தயிர் வந்து நம்ம சிக்கன் போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் தா நம்ம தயிர் போடணும்மா தோழி அது எப்டி
ஆமா சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கணும் வதங்கிட்ட பிறகுதா அதுக்கப்புறோ தான் தயிர் ஊத்தணு அந்த மசாலாவோட நல்லா புடிக்கணு சிக்கனு அந்த ஏறணு சிக்கன்ல ஏறிட்ட பிறகுதா அதுக்கப்பறோ தயிர் போட்டு நல்லா வதக் வதக்கிட்ட பேருகு ஒரு கிளாஸ் தம்ளர் ஆஹ் அரிசிக்கி பாஸ் மதி அரிசியா இருந்த ஒன்ற டம்ளர் நார்மல் அரிசியா இருந்தா ரெண்டு டம்ளர் போட்டு அது நங் நன்றாக மூடிவிட வேண்டும் மூடி வைத்து மூடிவிட் ட்டு கிளறி விட்டு கொதி வரும் வரை மூடிவிட வேண்டும் அதன் பிற கொதி வந்த பிறகு இந்த அரிசியை போட்டு
உம்
அஹ் குறைந்த நிமிடம் வேக வைக்க வேண்டும் ஒரு பத்து நிமிடம் அ வேக வைத்து விட்டு புதினா கொத்தமல்லி மேல் தூவிவிட்டு நெய் சேர்த்து தூவ்விட்டு
வெங்காயம்
வெங்காயம் வந்து வேணு வேண்டுமென் தான் என் நெய்யில் வதக்கி நெய்யின் அல்லது எண்ணெயில் வ வதக்கியா வெங்காயம் தான் மேலாக அப்டியே தூவிவிடம் ஆமாம் பிறகு எறக்கி விட்டு
உம்
அஹ் தம் தம் போட வேண்டும் அதை மூடி மேலே ஆஹ் அகலமான வெய் வெயிட்டான எடை அதிகமுள்ளப் பாத்திரத்தை வைத்து டம் போட வேண்டும் ஆமா போட்டவுடன் திறந்தா நல்ல வாசனையாருக்கு ஆமா அவ்வளவுதான் நீங்கள் நீங்களும் இப்படிதான் செய்வீர்களா
ஆஹ் ஆமாங்க தோழி
ஆஹ் ஆமா நிறையா வகையா பிரியாணி இருக்கு ஆஹ் ஆனா எனக்கு அவ்வளவா தெரியாது உம் சொல்லுங்
பிரியாணிக்கி என்னென்ன தேவை
பிரியாணிக்கிப் பச்சடி வப் ப்பாங்க ஆஹ் தய தக் கத்திரிக்கா பச்சடின்னு சொல்வாங்க எனக் க்கு அவ்வளவா தெரியாது கத்திரிக்காப் பச்சடி உங்களுக்குத் தெரியுமா உம்
தயிர் பச்சடிதான் பண்ணிருக்கோ தோழி ஆஹ் அது இல்லன்னா இந்தச் சிக்கன வருத் அ அது பண்ணுவோ
கப்பாப் மாரிப் பண்ணுவாங்க குருமா உம் சிக்கன் குருமா ம் பண்ணத் தெரியுமா உங்களுக்கு சிக்கன் குருமாப் பண்ணத் தெரியுங்ளா
அலோ
சிக்கன் குருமாப் பண்ணத் ஆ கேக்குதுங்க தோழி சிக்கன் குருமாப் பண்ணத் தெரியு தோழி நா இது வந்து இந்த செட்டிநாட்டு சிக்கன் வந்து இதெல்லா பண்ணுவே தோழி
அப்படியா அது அது எப்படி செய் செய்வது
செட்டிநாட்டு சிக்கனுக்கு மொதல்ல அந்த காஞ்ச மொளகா மண்ணி அ வெறு எண்ணெ சட்டியே லைட்டு எண்ணெய் லா ஊ காமல் காஞ்ச மொளகா மல்லி கொஞ்ச பாத்த
ம்
தாம்பு எல அப்புறம் வந்து ஏலக்கா
ம்
அப்புறோ அந்த முந்திரி அதெல்லா கூட போட்டுக்கலா தோழி அந்த மசாலா ஐட்ட எல்லாமே போட்டுவிட்டு எண்ணெ சட்டில எண் எண்ணெய் ஊற்றாமல் நன்றாக வதக்கி
ம்
அதை நம்ம நா பொடி போல அரைத்து வைத்து தோழி
ம் ம்
பொடிப்போல அரைத்து விட்டு ஆமாங்க தோழி செட்டிநாடு சிக்கனுக்கு
ஓ ஓ சேரி சேரி
நன்றாக அரைத்து விட்டு அதன் பிறகு அங்க ஆ நன்றாக அறைத்து புளி போல் தனியா எடுத்து வைத்த பிறகு அதன் பிறகு எண்ணெ சட்டியில் எண்ணெய் ஊற்றி என்ன எ நம்பல் எப் எப்பொழுதும் கோழிக்கு பண்ற மாதிரி பட்ட கிராம்பு எல்லா போட்டு அதிலியு இரண்டு காய்ந்த மிளகா நம்ம போடணு தோழி காய்ந்த மிளகாய் போட்டு காயம் அ தக்காளி தேவையில்லை
ம்
வெறும் வெங்காயம் ஆ இஞ்சி பூண்டு விழுது நன்றாக போட்டு வதக்கி அந்த இஞ்சி பூண்டு விழுது அரை த்த விழுதை நன்றாக ஆ வாடை இல்லாமல் நல்லா பொண்ணேரம் போல வதக்கி விட்டு அதன் பிறகு சிக்கன் தக்காளி நமக்கு ஆ ஒரு இது சில பேர் போடுவாங்க தோழி நம்ம போடுறதுன்னா போடலா வேண்டானா வேண்டா இது மட்டும் போட்டு சிக்கன் கோழியை அதன் பிறகு போட்டு நன்றாக வதக்கிவிட்டு அதன் பிறகு மஞ்சத்தூள் இதற்கு நாங்க அரைத்து வைத்த சாம்பார் தூள் போடுறதலை தனித்தூள் போட்டு அதன் பிறகு இந்த அரை த்து வைத்த பொடி அரைத்து வைத்த பொடியயும் போட்டு போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி வரு அஞ்சு நிமிஷம் அந்த பொடி எல்லா சிக்கன்ல வ வழக்கு அதை செய்துவிட்டு அதன் பிறகு கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி வேக விடுங்கள் தோழி தேங்காவ் தேங்காவும் கூட அ ஆஹ் இப்போ நம்ம அரைச்சு போடுறதுனாலு போடலா தோழி அ கொஞ்சோ ஆஹ் கொஞ்சோ கொஞ்சோ வறுவல் கொஞ்சோ இதானாலோ இறக்கி விட வேண்டியதுதா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வெங்காயம் கூட மேலே தூவிவுட்டு
அ ஹா
நன்றாக இருக்குங் சில காரம் காரம் இப்ப ஏற்ச் தூக்கோ லாருக்கும் போது
ஓ ஆமாமா செட்டிநாடு என்றாலே காரம் தானே
காரம் இருக்குந் தோழி அ வீட்டுல அடிக்கடி செர் நம்ம கோலி வாங்குனாலே கோலி கொலம்பு அ சிக்கன்ல செட்டிநாட் டு வறுவல் தா
அப்படியா செரி
எனதுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோலி
ஓ ஆமா பிரியாணி என்றாலே அ விரும்பி கே கே கேட்பார் ம்
இந்த சிக்கன் செட்டிநாடு கோலி வருவல்னா ரொம்ப இஷ்டோ
ஆம் மிக இஷ்டோ நமக்கே சாப்பிட்னும் சாப்பிடனும் ம் தோன்து
ஆமாங்க தோலி அப்டீலா நா மதியமே தீந்துரோ நைட்டு கூட இருக்காது அ இரவுலா இருக்காது நிச்சயமா மதிய உணவு கேர்லா சரியாய்டும்
ம்
ஆமாங்க தோலி
சாப்பட்ற அ சாப்பிடாதவங் கூட சாப்டுவாங்க
ஆமாங்க தோலி சரிங்க தோலி பின்பு நம்ம பேசுவோம் இத்துடன் முடித்து விட்டுற்ற அ நன்றி
ம்